ஹலோ ஆ கேக்து மேம் எங்க இருக்கிங்க மேம்
ஆ நல்லா இருக்கே நல்லா இருக்கீங்களா
ஆ
காலேஜ் முடிஞ்சுதா
ஆமா முடிஞ்சுது மேம்
சரி ஓகே ஓகே சாப்ட்டாச்சா தம்பி
இல்ல மேம் சாப்பிடல மேம் ஒரு மாதிரா இருக்குன்னா அதனால
சேரி சேரி ஓகே ஓகே கே ஆ சாப்ட்டாச்சு
என்ன சாப்பாடு மேம்
இன்னைக்கு ரசம் சேனாக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் அவரக்கா
அது முழுமையான சேனக்கிழங்கு தா எதவு செஞ்சன்னு சொன்னீங்க
சேன கிழங்கு சிக்ஸ்டி ஃபை
எங்க வீட்லயா மேம் நேத்து அக்கா வீட்ல பர்த்டே அதனால பிரியாணி குத்தமிச்சுருந்தாங்க
ஓகே ஓகே சோ அது இருக்குதா ம் ஆ
சாப்புட்றதுக்கு மனுசுல்ல மேம்
ஏன்
ஒரு மாரியா இருக்கு ஒடம்பு
டயர்டா இருக்குதா
ஆ டயர்டா இல்ல இது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஆயிட்ச்சு
ஓகே ஓகே ஓகே வெந்நீ தண்ணி வெந்நீ தண்ணி இருக்கும்ல ஹாட் வாட்டர்ல கொஞ்சோம் பெருங்காயத்த கலந்து குடிச்சோன்னா கேக்கும்
ஓகே மேம்
ம் ஒடனே கேக் ஆ ம் சொல்லு ஆ சொல்லுங்க தோழி
செஞ்சிங்க ஃபுட் எப்டி செஞ்சீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்
இது வந்து சேனக்கழங்க சிக்ஸ்டி ஃபைவா கேக்குறீங்களா
இல்ல அது நார்மலா நம்ம சிக்கனுக்கு யூஸ் பண்ற மாரிதா இல்ல இந்த சிக்கன் சைஸ்க்கு வேண்டா சின்ன சின்னதா இது அ உருளக்கழங்குக்கு நம்ம ஏ கட் பண்ணோம்லா அந்த மாரி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு கேக்குதா ஹலோ கேக்குதா தம்பி ஆ அந்த மாரி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சப்பொடி வத்தப்பொடி அ அப்புறோம் இந்த சிக்கன் இப்ப ரோஸ்ட்டு பொடி இருக்கும்ல்ல அது போட்டு கொஞ்சோ நல்லா அண் கொஞ்சோ கருவேப்பிலையு சேத்துப்பேன் அதோட பெனஞ்சி நல்லா கொஞ்சோ ஒரு ஃபை மினிட்ஸு அப்டியே விட்டுட்டு எண்ணெ எப்பவு போல எண்ணெ ஊத்தி எண்ணெ சூடானதும் நல்லா இது பண்ணு இது சேனக்கழங்க வந்து நம்ம ம் இப்டி பொடி போடாம சாதாரணமாவே குட்டி குட்டியா கட் பண்ணி எண்ணெயில நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தா கூட அதுவுமே சாப் ப்புட்றதுக்கு சூப்பரா இருக்கும் இந்த காரோ விரும்பாதவங்க வந்து நார்மலாவே அத சாதாரணமா தோல் சீவிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி எண்ணை ல ஃப்ரை பண்ணி எடுத்தானாலே சிப்ஸ் மார்ருக்கோ சாப்புட்றதுக்கு
ஓ
நீங்க மத்த இத விட சேனக்கழங்க வந்து ஒரு ம ஒரு என்ன சொல்றது ஒரு பொடி அளவு போட தெர்ல சும்மா இது பண்ண தெர்ல அப்புட்ன்னா சும்மாவே அந்த சேனக்கழங்க கட் பண்ணி எண்ணெய் ல போட்டு சும்மா லைட்டா உங்களுக்கு உப்பு மட்டும் வேண் னா லைட் ட்ட போட்டு இது பண்ணி உட்டுப்பே அ சப்ட்டீங்னாலே சூப்பரா இருக்கோ சிப்ஸ் அந்த சிப்ஸு சாப்ட்வோ ல்ல சேனக்கழங்கு சிப்ஸு அதோட டேஸ்ட்டு குடுக்கோ அது அதோட டேஸ்ட்டு குடுக்ககோ அது
ஓகே மேம் இது சேனக்கழுங்கு வேற என்ன சாப்பாடு மேம்
அவரக்கா பொரியல்
ம் பொரியல் எப்டி மேம் சொஞ்சிங்
மரக்கா அதிம குட்டி குட்டியா கட் பண்ணுவே பெருசா நருக்குனா கொஞ்சோ வதங்குற வேகறதுக்கு வதங்குறதுக்கு லேட் ஆகு குட்டி குட்டியா கட் பண்ணிட்டோ அப்டின்னா கொஞ்சோ வேகறதுக்கு சீக்கிரோ வெந்துரு அதனால குட்டி குட்டியா கட் பண்ணி வச்ட்டு அது எவ்ளோ அவரக்கா இருக்கோ அதுக்கேத்த மாரி ஒரு சின்ன பெரிய வெங்காயோ இருக்குலா அது ஒண்ணு கட் பண்ணி வச்ட்டு ஆம் நா வந்து பச்சை மொளகா போட மாட்டே அதுக்கு பதுலா வத்தப்பொடி போட்டுப்ப
ஓ
என்னைக்கா எப்பம் போல தா எண்ண ஊத்தி கொஞ்சோ என்ன சூடானது கடுகுளுந்து போட்டு ஆ வெங்காயோ நல்லா வதங்கிட்டு வதங்கனதுக்கு அப்றோ அவரக்கா அவரக்கா நல்லா சுருள வதங்க உட்டுரு கொஞ்ச தா ஒரு சில தண்ணி ஊத்தி வேக வுடுவாங்க தண்ணி வந்து ஊத்தி வேக வக்கிற விட கொஞ்சோ தண்ணி தொளிச்சு தொளிச்சு அப்பப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவ லைட்டா களறி விட்டோ அப்டின்னா இன்னு கொஞ்சோ நல்லா இருக்கு அது தண்ணி ஊத் ஊத்தி வேக வச்சா கூட அது ஒரு மாறி சொதா சொதான்னு வந்துரு காய் கொஞ்ச தண்ணி தொளிச்சு அப்பப்போ லைட்டா கொஞ்ச தண்ணி தெளிச்சு உட்டு அ சுருள கிண்டி கிண்டி விட்டோ அப்டின்னா என்ன சொல்றது நல்லா நல்ல சுருள வதங்கி அது ஒரு டேஸ்ட்டா இருக்கு சாப்புறதுக்கு
தக்காளி போடதுலையமா
தக்காளி போட மாட்டோ அவரைக்காக்கு வந்து நாங்க தக்காளி போட மாட்டோம் வெங்காயம் மட்டு தா பச்ச மொளகா வந்து நா வந்து பா இதா போடாம அதுக்கு பதுலா வத்த புளி போட்டுப்ப நானு பச்ச மொளகாக்கு பதுலா மஞ்சள் யூஸ் பண்ண மாட்ட நா இந்த மாறி அவரக்காவையு கொஞ்சோ வேற மாறி டேஸ்ட்டு கேக்காங்க அப்டின்னா அவரக்காவே நாலஞ்சு விதமா பண்ணலா அவங்களுக்கு என்ன அந்த அன்னைக்குவச்சுருக்கற கொழம்ப பொறுத்து அந்த வெரைட்டி வந்து அந்த வெஜிடபிள் வந்து சேஞ்ச் ஆகு வேற மாரி இதுவே சாம்பார் வைக் வைக்கிறோ இன்னைக்கி ரசங்கறதுனால இந்த மாறி சொல்லுவாங் நா வத்தப்பொடி கொஞ்சோ அதிகமா போட்டு லைட்டா மஞ்ச பொடி போட்டு வச்சிருக்கோ இதுவே சாம்பார் வைக்கிறதா இருந்தா அதுக்கு அவரக்கா எப்டி வப்போ அப்டினா இதே மாரிதா ஆனா என்ன ஆ வத்தப்பொடி இதெல்லா போடாம தேங்கா வந் தேங்காய் கொஞ் ஒரு பச்ச மொளகா சீரக வச்சு அரச்சி ஆ அந்த இதோடு சேத்து மிக்ஸ் பண்ணிர்வோ தேங்கா போட்டு பண்வோ
தேங்கா வந்து அரைச்சா பால் மாரி ஆயிடுந்தான மேம் அது
இல்ல துருவலா ஆக்சுலி துருவ முடியல அப்டின்னா தண்ணி ஊத்தாம அடிச்சிட்லா தண்ணி ஊத்தாம அடிச்சா அது கொஞ்சோ குட்டி குட்டியா அது ஒரு மாறி பரபர இருக்கு ம்அ தேங்கா பஃர்பிக்கு இருக்கும்ல அந்த இது மாறி குட்டியா குட்டியா ஒரு மாறி இருக்கு அது அப்டே தூவி விட்டுட்டு அப்டியே மிக்ஸ் பண்ணி விட்டுர்லா அதுவு நல்லாருக்கு
சீவி வந்து அரச்சு போட்னுமா மேம்
தேங்கா கூட கொஞ்ச சீரகோ போட்டுக்கணு சீரகோ ஒரு பச்ச மொளகா ச்சு அடிச்சு அதோட சேத்து போட்டுலா காரத்துக்கு பதிலா இப்ப வத்த பொ பொடி போடாம பொடி போடாம வைக்கணு தேங்கா போடுறோ அப்டின்னா அந்த டைம்ல இந்த மொளகா போட்டுக்கலா மொளகா பொடி அரச்சி போட்டுக்கலா அதுல இப்டி தேங்காய் கூட போடாம தனியாவு கொஞ்சோ குட்டி குட்டியா கட் பண்ணியு பச்ச மொளகா போ ட்டுக்கலா நா வந்து தேங்கா கூட எப்பவுமே வச்சு அரச்சி போட்டுருவே அத
ஓஹோ மே பசங்கள் என்ன மேம் பண்றாங்க
பாப்பா பெரிய பாப்பா ஸ்கூல் போய்ருக்காங்க கூப்பட போணு ஒரு இன்னொரு ஒ ஒரு மண் நேரம் கழிச்சு கூப்ட போணு சின்ன பாப்பா தூங்குறாங்க நீங்க வீட்ல நீங்க ஒரே பையனா
ம் மூணு பேரு மேம்
ஓகே ஓகே ஓகே தம்பி இருக்காங்களா தம்பி தங்கச்சி எந்த பிளானு இல்ல லீவு முடிஞ்சிருச்சு லீவு விட்டப்போ இங் எங்க ஊருக்கு போயிருந்தோ அம்மா வீட்டுக்கு போயிருந்தோ அங்கதா பசங்களுக்கு ஜாலியாருக்கு ஏன்னா இங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல வீட்டுக்குள்ளயே இருக்கணுமா இங்க பக்கத்தில ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அங்கே அம்மா வீட்டு சைடு அவங்களுக்கு வீட்டு பக்கதுலே கிரௌண்டு இருக்கு சோ பக்கத்துலருக்க பசங்களா அங்கதா வந்து விளாட வருவாங்களா அவுங்களுக்கு வந்து கொஞ்சோ ரொம்ப சந்தோஷமாருக்கு அங்க போயிட்டா வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க இங்க வந்து வீட்டுக்குளே இருக்கோ அ இல்ல இங்க வந்து நாங் வரமாட்டாங்க வீட்டுக்கு வெளியதா உக்காந்துருப்பாங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய வேப்பமரோருக்கு அதுல நல்லா திண்டு மாரி ஒண்ணு போட்ருப்பாங்களா உக்கார்றதுக்கு சோ நெறைய பேர் நல்லா காத்தோட்டமா வந்து உக்காருவாங்க சோ அவுங்குளுக்கு ஜாலியாருக்கு பிள்ளங்களுக்குலா அ இவுங்குளு விளா அதுக்காக அங்க போய் உக்காந்துருவாங்க
ஓ
சோ நல்லா பேசிக்கிட்டு ஜாலியாருக்குமா நைட்டு பத்து பதினோரு மணி ஆனாலு அந்த எடத்த விட்டு வ வரமாட்டாங்க வீட்டுக்குள்ள வெளில வச்சு விளாடிகிட்டு அ என்ன என்ன சிஸ் என்ன ப்ரதர்
அவுங்க அப்பிடி விளாடித்து போய்ட்டா சாப்புறது எத்தன மணிக்கு சாப்டுவாங்க
வெளில வச்சுதா சாப்புடுவாங்க விளாடிக்கிட்டேமு வீட்டுக்குள்ள வந்தா சா நம்மள வீட்டுக்குள்ள உக்கார வச்டு வெளில அனுப்ப மாட்டாங்கன்னு விளாடிகிட்டே சாப்புறது வெளில நைட்டு பத்து மணி ஆனாலும் அந்த காத்து மரத்துக்கு காத்து நல்லாருக்குமா வேப்பமரம் வேற நல்லா குளிர்ச்சியான காத்தாருக்குமா அதனால வீட்டுக்குள்ள வர்றதுக்கு மனசு வீட்டுக்குள்ள வந்தா ஹீட்டாருக்கும் அதனால வெளிலே விளாடறோம் சொல்ட்டு விளாட்றது
ஓகே மேம் லீவ்ல எங்கேயு வெக்கேஷன் ப்ளான் பண்ணீங்களா
மேக்சிமம் ப்ளான் பண் ல ஏனா இப்ப பசங்க குட்டி பசங்களாருக்கிறதுனால எங்க போனாலு அவுங்குளுக்கு வந்து ஒ பிளே எந்த பிளேஸ் போனாலு அவ்வளவா ஞாபகோருக்காது சோ சின் சின்ன பாப்பா வந்து கொஞ்சோம் பெரிய பொண்ணா வளர்ந்தக்கப்பறம் அவுங்குளுக்கு ஞாபகம் லாம் நம்ம இந்த எடத்துக்கு போனோ இது நல்லாருந்துச்சு அப்பிடிங்ற ஒரு இது இருக்கு மெமரி இருக்கும்ல்ல
ஆமா மேம் மெமரீஸ்ஸுக்கு
அதனால கொஞ்சோ அவுங்க வளரட்டும் இப்போதைக்கி நாங்க எங்கியும் போனா அந்த பக்கத்துல தான் எதாது கோயில் கோவில்ல வேற எங்கயாது பார்க் கோ அந்த மாரி கூட்டிட்டு போவோம் கொடைக்கானல் ப்ளான் போட்ருக்கு சரி ஓக்கே நெக்ஸ்ட்டு லீவுக்கு வேணா கூட்டிட்டு போலா அப்பிடிங்கிறட்டு
நல்ல ப்ளேஸ் தா மேம்
நீங்க எங்கியு ஆ ப உங்குளுக்கு இப்ப லீவ்ல எங்கியும் போனீங்ளா
ம் போன மேம் முந்தா நேத்து கூட சென்னைக்கு போயிட்டு வந்தே
அக்கானே கூப்புல்லா மேம்லா நா அந்தளவுக்கு பெரியாள்ளே
இது ஏப்புன்றதுனால சரின்னு மேம்முன்னு கூப்புட்றே
இல்ல அதனால ஒன்னுல்ல அவுங்க நார்மலாவே இப்ப நா பேசுற வரைக்கு பேசுறவுங்க சிஸ்டர் ப்ரதர் அந்த மார்தான பேசுனாங்க
ம்
ஓக்கே ஓக்கே
நானு அடிக்கடிக்கு வெக்கேஷன் போவே அ அதெலா செம்மையா போ
ஓக்கே ஓக்கே இப்ப செமஸ்டரு பேயிட்ருக்றதுனால ஹாஃப்டேவா காலேஜி
அரியர்க்கா இப்ப செமஸ்ட்ரு கரண்ட்டு முடிஞ்சுருச்சி
அரியர் எக்ஸாம் நடந்துட்ருக்கா ஓக்கே ஓக்கே நீங்க இன்ஜினியரிங்ந்தான ஓக்கே அரியர் இருக்கா
இருக்கு இருக்கு
அதெலா க்ளியர் பண்ணிருலார அங்க காலேஜ் போனா அரியர் வைக்காதவங்க இருப்பாங்களா என்ன ஃபைனலியர் பண்ணும்போது எதுவுமே இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க
இப்ப அதா அதுதா இப்ப நெக்ஸ்ட் இயர் பைனல் இயரு
ஓக்கே ஓக்கே ஓக்கே
அதனால இப்ப எல்லா கிளியர் பண்ணிடலா
ஆ அதா ஃபைனல் இயர் அந்த லாஸ்ட்டு செமஸ்டர் எழுதும் போது அரியர் எதுவுமே இல்லை ஆ எல்லாமே ஆல் கிளியர் அப்படிங்க மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த இயரோட பாஸ் அவுட் ஆகும்பது உங்களுக்கு ஒரு இதா இருக்கு
ஆமாக்கா அதுக்குதா பிளான் பண்றே முடிச்சுட்டு ஒடனே வேலைக்கு போலா
ஆல்த பெஸ்ட் ஆல்த பெஸ்ட்
இப்போந்தே கொஞ்சு கேட்டு வச்சிருக்கே பெங்களூரில்ல
ஓக்கே ஓக்கே ஓக்கே
கம்பெனிஸில் இன்டன்ஷிப் அனுப்புவாங்கில்ல இ ஒன் வீக் ப்ராஜெக்டு ஒன்னு ஏரியா குடுத்துடுவாங்க ப்ராஜெக்ட் பண்ணி எடுத்துனு வந்து காட்டனுவங்களுக்கு உங்களுக்கு
ஓக்கே ஓக்கேங்க
ஒரு செம் புஃல்லாவே அவங்களுக்கு ப்ராஜெக்ட் தா போகு
ம் இப்ப இன்டன்ஷிப் அனுப்புவாங்க தானே காலேஜ்ல இருந்து அப்போ அதுல
ஆ ஆ காலேஜ் வந்து இன்டென்ஷிப் மட்டு சொல்ருவாங்க நம்ம தா போய் கம்பெனிஸ் தேடி கண்டுபிடிச்சி போனும்
ஓ அப்படியா ஓக்கே ஓக்கே ஓக்கே
அவங்களே அனுப்பி விடுவாங்க போயிடுவாங்க இன்டன்ஷிப்பு இந்த கம்பெனி நம்மளுக்கு நம்ம காலேஜுக்கு தெரிஞ்சவங்கள்து இல்லை நம்ம ஓன்றுத அனுப்பச்சிவிடுவாங்க சிலதெல்லாம வந்து இன்டன்ஷிப்ன்னு சொல்லி லீவ் விட்டுருவாங்க ப்ராஜெக்ட் பண்ணது எத்துனுவந்து காட்டணு அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் நாங்க இத்தன மாசோ பண்ணோங்க இந்த கம்பெனில நா இது பண்ணே இந்த கோடிங் கத்துக்கனே
ஓக்கே ஓக்கே
இந்த வெப்சைட் ஓபன் பண்ணி குத்த அப்டின்றதல்லா காட்ணு
ஓகேங்க ஓகேங்க டைம் ஓவரா ஆச்சு நெனைக் கேங் கட் பண்ட்டு திரும்ப கால் பண்றீங்ளா நா எ எனக்கு இது முடிஞ்சிருச்சு காலியாதா பேச முடியு உங்களுக்கு கால் வேணுனா கால் பண்றிங்ளா அ ஓகே மா ஓகே அ பாய் பா கட் பண்ணிரு